ஹலோ
வணக்கம் தோழி என்ன பண்றீங்கோ நல்லா இருக்கப்பா நீங்க எப்படி இருப்பீங்கோ சாப்பிட்டீங்களா என்ன செஞ்சீங்கோ
நான் வந்து இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுங்க த தொழி
ஓ சூப்பருங்க நல்லா இருக்கும் பசங்க எம்
தோழி கிளம்பிட்டாங்க தோழி தோழி என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதுங்களா தோழி
கேக்குதுங்களா
ஆஹ் சூப்பரா கேக்குதுங்க தோழி
ஆஹ் அப்பத்தோருங்க தோழி என்ன பேசலாம்
தோழி இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு என் சின்ன பையனுக்கு பர்ஸ்ட் டே தோழி
ஆஹ்
ஸ்கூலுக்கு காலையிலயே அனுச்சுட்டேன் தோழி இல்ல அவசிரிச்சுட்டு தான் போன தொழி எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இத்தினாள் கூடவே கொஞ்சம் நை நை நை அம்மாவ பசிக்குது ஏதோ ஒண்ண ஏ ஊசுர வாங்கிட்டே இருப்பான் தோழி
ஆஹ் பழகிடும் தோழி போக போக
நன்றி தோழி நண்டு தோழி பசங்க எல்லாரும் ஆஹ் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா தோழி
இம்பார்டன்ட் இல்ல போய் தான் ஆகணும் அனுப்பி தானே ஆகணும்
ஆமா தோழி உண்மை தோழி
ஹம்
தோழி பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா தோழி
இல்ல தோழி என் பொண்ணுக்கு வந்து ஃபீவரா இருக்கு சரி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு செட்அவ்ளவு உடம்பு இருனால வீட்லயே இருக்காங்க இப்போ டூ டேஸ் ஸ்கூல் க அனுப்பியா அங்கே ஃபீவர் அங்க அங்கேயே மாத்திரை கொடுத்தாங்களா அங்கயே மாத்திரை போட்டேன் அப்படினா சேரி அதுக்கு தான் நேற்று சாயந்தரோம் கூட்டின்னு போய் காட்டிட்டு அவங்க அப்பா வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் வேண்டாம் அப்படனு வீட்ல தான் இருக்கும் ஆம ஆ பையனுக்கு வந்து நாளைக்கு தான் த தோழி ஸ்கூல் ஸ்டார்ட் அவங்களுக்கும் வீட்டுல தான் இருக்காங்க ரெண்டு பேருமே வீட்டுல தான் சொல்லி இருக்காங்க
சூப்பர் தோழி என்ன சுடு தனியா வச்சு குடிங்க தோழி
ஆமா கோல்டு் எதுவுமே இல்ல தோழி இ திடிர் ஃபீவர் வந்துட்டு து தல்லியா உங்களுக்கு அது என்னான்ு தெரியல சரி ஆயிடும் இத ஆ போயிட்டு வந்திருக்கு பாக்கலாம்ங்க தெளி சொல்லுங்க என்ன்னா வேற என்ன பேசலாம் நீங்க இது வரைக்கும் எங்க தொழில் போயிருக்கீங்க சுற்றுலா இடம்னா
சுற்றுலனா சின்ன வயசுல இருந்து நான் நிறைய போயிருக்கேன் தொழி
ஆஹ்
ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஜலகாாமலை ஏலகிரி மலை
ஓ சூப்பருங்க தோழி உம்
அது எங்க ஊர்ல ரொம்ப பேமஸ்னு தோழி
உங்க வாய்ஸ்சு ஏன் ரொம்ப ஸ்லோவா கேக்குது
ஸ்லோவா இருக்குங்களா தோடி
ஆஹ் இப்போ ஓகே ஆஹ் இப்ப நல்லா கேக்குதுங்க சொல்லுங்க
அ அதான் தோழி எங்க ஊரு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாாரத்தீங்கன்னா ஜனகாாமர ஏலகிரி மலன் பூம த தோழி
ஆ
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊட்டி போயிருக்கோம் தோழி
சூப்பர் ஊட்டி எல்லாம் எப்டி இருப்பா இருக்கு நல்லா இருக்குங்களா
நல்லா இருக்கும் த சுற்றி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை மூணு நாள் மூண ரெண்டு மூணு தடவை போய்டட்டுோு சொோன்ன
தடி உ வாய்ஸ் அப்படியே தான் துடி கேக்குது ஏன் ஸ்லோவாவே கேக்குது எங்கேயோ ரொம்ப உடிச ா இருந்து பேசுற மாதிரி இருக்கும் ம் ஆஹ் இப்ப இப்ப இப்படியே பேசுங்க ஆஹ் இப்ப கேக்குது இப்படியே பேசுங்கப்பா
நன்றி தோழி நன்றி தோழி கல்யாண கல்யாணத்துக்கு முன்னாடிெல்லாம் பார்த்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான இடம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை ஜலகாாமரை
ஆமாங்க ம் நான் கூட ஏலகிரி மலை போயிருக்கேங்கப்பா அங்க அதுதான் இந்த ஜிப்னு அப்புறமா இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கேம்ஸ் எல்லாம் ஆடிிருக்கோம் போட் எங்க இருக்கும் சின்னதா ஒரு மாதிரி அப்புறம் இந்த பார் பொண்ணு இருக்கோம் நல்லா இருக்கும் அலீஸ் ப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி உம் சொல்லுங்க தொழி
தொழி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சிப்லைனு அப்புறம் அந்த அரண்மனை
உம்
அந்த மாதிரிலாம் இருக்கு தொழி மின்னா நாங்கள் ஸ்டாரிங்லாம் பாத்தீங்கன்னா மழை சுத்தி மழைதான் தோழி
ஆஹ் ஆஹ்
பார்க் இருக்கும் போட் ஹவுஸ் இருக்கும் மேல முருகன் கோயில் இருக்கும் தோழி
நாங்க இன்னும் அந்த முருகன் கோயில தான் பார்த்தது இல்ல தோழி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேல முருகன் கோயில் இருக்கு சூப்பரா இருக்கும்ன்னு அதுக்கான டைம் இன எங்களுக்கு போ போ்ள அமில தொழும் போய் பாக்கல ஆனா வந்து ஸ்டோண்ஸ் எல்லாம் போயிட்டு ரூம் எல்லாம் ஸ்டே எல்லாம் பண்ணிருக்கோம் நல்லா இருக்குக்கு ஏழு எட்டு பண்ணேன் இந்த மாரி நீங்க சொன்ன மாரி அண்ணா எங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கூட ஒரு வாட்டி போயிருக்கும் இந்த கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு பார்க்கல இருந்துட்டு அங்கே சாப்பாட எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்படி எல்லாம் நிறைய முறை போயிட்டு வந்திருக்கோம் தோழி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃரெஷ்ஷா கிடைக்குங்க தோழி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்காகவே நாங்க வ எப்படி போகு தோழி அதுலயும் இந்த மெயினா பலாபழம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்
இப்பதான் தோழி ஆமாங்க தோழி உண்மை தோழி சொல்லுங்க தோழி
ஃபிஷ் ஃப்ரையும்
நல்லாருக்கும் தோழி நல்லாருக்கும் ஏன்னா வந்து அது வந் வந்து ஒரு வந்து குளிர் பிரதேசங்களா நல்ல ஜிலு ஜிலுனு இருக்கிறதுக்கு அது க்கும் சுட சுட நல்ல காரசாரமா மீன் ஃப்ரைெலாம் சாப் க செமையா இருக்கும் தோழி மின்னருந்தே வந்து அங்க ஃபேமஸ் பழாப்பழம் அதுதான் தோழி ஃபேமஸ் இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீதி ஃபுல்லும் வந்து இந்த லிச்சி ஃப்ரூட் ட்டு அப்புறம் புது புது புது ஃப்ரூட் டெல்லாம் வச்சிருக்
அது என்ன பேர் எல்லாமே நறைய தெரியவே தெரியாது ஆனா அது சாப்பிடணும்னு ஒரு ஆசைக்காகவே வாங்கி தோழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இதெல்லாம் நம்ம இன்னும் டேஸ்ட்டேபண்ணதில்லயே
நல்லது தோழி நல்ல விஷயம் தோழி
வாங்கிடுவோ ஹம் அந்த மாரிதான் அந்த அப்புறமா நம்ம ஏற்காடு இந்த சைடு எல்லாம் போனா கொல்லிமலை இங்க எல்லாம் போனாக்க ஆஹ் இதெல்லாம் கிடைக்கும்ப்பா உங்களுக்கு மிளகு அதிகமா பட் டை கிராம்பு ஏற் காடுல பாத்த வரைக்கும் மெளகு ஃபுல்லா
மெளகு நல்லா இருக்கும் தோழி நீங்க சும்மாவே பூ பறிக்கிற மாரி பறிக்கலாம் தோழி மெளகு
ஆமா அந்த மாரிதான் பச்சை மிளகு கிடைக்கும்ப்பா அந்த மாரி மெளுகு வாங்கிட்டு வந்தேன்
ஸ்பைசஸ் எல்லாமே கெடைக்கும் தோழி மெளகு மட்டும் இல்ல தோழி ஏலக்காய் பட்டை கிராம்பு
கொல்லி மலை ஒருட்டுன்னு ஒரு ஹில்ஸ் போயிருந்தேன்
ஆமாங்க ஆமாங்க தோழி சேலம் சைடு தோழி
ஆஹ் ஆஹ் ஆமாங்க வந்து நான் என்ன பண்ணே சொன்னாக்கா இந்த மாரி இதான் எல்லாமே எங்க பார்த்தாலுமே இது ஓல் ஸ்பைசிஸ் நம்ப சைட எல்லாம் ரொம்ப ரேட் அதிகம் அங்க தோழி அங்க நல்லா சீப் சீப்பா கிடைக்குது விளியுறாங்க இன்னொன்னு பிரெஷா எந்த கலப்பணமும் கிடையாது எங்கன்னா நம்மளுக்கு மாரி மாரி எப்படின்னாலும் அப்டி கிடைக்கும் அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் வெறியும் வெறும் த்ரீ ஃபிப்டி முன்னூத்துஐம்பது ரூபா தான் என்னவோ தோழி மொத்தமே அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துடுறாங்க உங்களுக்கு மொத்த ஐட்டம் அதில் கவர் பண்ணி கொடுத்துடுறாங்க
உம் எவ்வளோ கிராம் தோழி
அது எவ்வளவு கிராமனாலும் அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்காங்க தோழி எனக்கு தெரியல ஒரு கவர் புல்லா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாமே பேக் பண்ணி மொத்தமே அதுல வந்துரும் உங்களுக்கு இந்த கல்
சேரி தோழி கல்பாசி கடல் பாசி கல்பாசி சொல்லுவா
ஆமா கல்பாசி அப்பறம் அந்த பிரிஞ்சி இலை ஆஹ் பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் ஒன்னு இல்லைன்னு நினைக்கிறேன் அதுல தனியா என்ன வாங்கணுமா என்னவோ தெரியல மர மூக்கு இந்த நான் வாங்கின கவரவேட்டி இதெல்லாம் இருந்தது ஏலக்காய் தனியா வாங்கனும் போல ஆஹ் நாங்க வாங்கல இது வரைக்குமே வாங்கிட் வந்துட்டு சேரி டைம் இல்லன்றதால இதுவே என் கணவர் வந்து வேண்டாம் அங்கே பாத்துக்கலாமா அங்கே பாத்துக்கலாமா ஐயோ இங்க வேரியையும் வந்துட்டு இங்க இதுதான் பேமஸ் எனக்கு வேண வேணும்ட்டு
தோழி இன்னொன்னு வந்து தேன் அங்க ரொம்ப நல்லா பேஃமஸ் தோழி கொல்லிமலையில மலத்தேன்
அப்ப பேமஸ் தோழி எல்லா இடத்துலுமே அது விக்கிறதுனால எது உண்மையான தேன்னு எது பொய்யான தேன்னுன்னு தெரியமாட்டேது இப்போ நிறைய ஏமாத்துறாங்க வேற அஹ் சொல்றீங்க நீங்க ஓகே மழை சைட எல்லாம் நம்ப போறோம் எல்லா இடத்துலுமே இந்த தேன் டப்பால வச்சிருக்காங்க நம்மளுக்கு ஆனா அது எது கலப் பண்ணமா அது இல்ல உண்மையா எதுவுமே தெரியாது இல்ல அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுங்க மழையிலயே இருக்கணும் அஹ் கண்ணு முன்னாடி த்து குடுக்கறாங்க அந்த மாரி அவங்ககிட்ட சொல்லி வச்சு அப்டி வாங்கினா நல்லா இருக்கும் இது வந்து டூப்ளிகேட்டா என்னனு தெரியாம வாங்கி வன்ட்டு என் ஃரெண்ட் அப்டிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தேன்னு யார்கிட்ட சொல்லி மழைத்தேன்னும் தான் வர வச்சு வாங்க ங்களாம் வீட் ல வச்சு ஒரு யூஸ் பண்ணாம ஒரு மூணு நாள் வச்சுட்டாங்களாம் தோழி மூணு மாசம் வச்சுட்டாங்களாம் அந்த மூணு மாசல அதெல்லாம் கீழ சக்கர இ கட்டுன மாதிரி ஆயிட்டு எட்டு நிமிஷம் தோழி ஃபுல்லா பாகு ஒரு மாதிரி ஆயிட்டு இஞ்ச்சான் இப்போ இவுங்க என்னா சொல்றாங்கன்னா அது ஃபுல்லா அதான் பணம் ஒரு உண்மையான தேன் வந்து இப்படி ஆ வாது
ஆமா தோழி அது ஆகவே ஆகாது
ஆமா சக்கரைப்பா கும் இது பண்ணி குடுத்துட்டுறாங்கோ நாங்க ஒரு அவ்ளோ காஸ் குத்து வாங்கின ஏமாத் திட்டுறாங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கினாங்கோ அது வந்து அதனால அந்த மாரி ஏதாச்சும் கலப்பணம் கொடுத்துருவாங்களான்ட்டு ஒரு பயம் பசங்க சாப்பிடுவாங்க நாலாம் பெருசா தேன் எல்லாம் அவ்வளோவா உம் சொல்லுங்க சொல்லுங்க
நல்லது தோழி நல்ல ரத்தம் சுத்தக சுத்திகரிக்கும்
ஆஹ்
ரொம்ப நல்லது தோழில் தேன்ல நிறைய மருத்துவ குணம் இருக்கு தோழி
ஆமாங்கோ நறைய இருக்கு
சுத்தம் செய்யும் தோழி தேனு
எனக்கு சாப்பிட்டு அவ்வளோ பலக்கம் இல்லையாப்பா அத பழகம் இல்ல அதனால வந்து அவ்வளோ பிடிக்காது சரி கம்பல் பண்ணா கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணுவேன் என் பசங்களுக்கு கணவருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்பா தேன் வந்து அவுங்கல்லாம் நல்லா விரு ம்பி சாப்பிடுவாங்க
நல்ல விஷயம் தோழி தோழி நீங்க அந்த தேன்ன வந்து நீங்க தினசரி உங்க உணவுல வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டக் குனு சளி ஃபீவர் எலாம் வராதுங்க தோழி நல்லா நோய் எதிர்ப்பு சக் தி அதாவது நான் சொல்றது வந்து நல்ல கலப் படமில்லாத உண்மையான தேன் தோழி ஆஹ் ஹ் தொழில் இது வந்து பத்தீங்கன்னா
அந்தன்னா சின்ன வயசுல அந்த அது வந்து பேசி நல்லா வரும்ன்றதுக்காக ஆஹ் சின்ன வயசுல குடுப்பாங்க நீ பாத்துருக்க
ஆமா ஆஹ் நான் வச்சிருக்கேன் துனிய ரெண்டு பசங்களுக்குமே வன்
ஆமா பேச்சு இது நல்லா வரணும்ன்றதுக்கு என் பசங்களுக்கு கூட அம்மா வைப்பாங்கோ அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் பட் நானு ஃபாலோ பண்ணது பார்த்தா ரொம்ப கம்மிதான் என் கணவர் ஒரு வாட்டி வேலை செய்யற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கோ அங்கே கண்ணு முன்னாடியே எடுத்தாங்களாம் தோழி நிறைய தேணாம் அங்கங்கே கட்டியிருந்து்சான் இவர் சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் வாங்கிட்டுக்கிறாங்களா இவவர் அமௌண்ட்ட காசும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கறாரு எனக்கு ஒரு லிட்டரு இல்லைா ரெண்டு லிட்டரு வேணும்ன்தேன் அப்புறம் வந்து இவர் சண்டை போட்டு நான் காசு கொடுத்துந்து எனக்கு கொஞ்ச நாளம் வேண வேணும்னனு அப்புறம் அரை லிட்ரு கொடுத்து தாங்கமான் தழ
தோழி அதான் உங்க வீட்டுக்காரே மழ மலைை தானே இருக்கிறரு தோழி
இல்ல தொலி
மழையில
இல்ல தொளி கெடிச்சா எடுத்துட்டு வந்துடுவார் அரே க
ஆமா ஆனா எங்க தம்பி கூட மலையில இருக்கிறப்ப அந்த
முன்ன இருந்து
எங்க தம்பி குக்குடா அதே மாதிரி தான்
எடுத்துட்டு வந்தாங்கனா
சரிங்க தோழி சரிங்க த்த றை ஆமால்லத்தறை
தோழி மீண்டும் இன்னொரு கால்ல நம்ம இணையலாம் நன்றிங்க தோழி
ஆஹ் ஆஹ் மிக்க நன்றி தோழி நன்றி தோழி
போடு
நன்றி தோழி